ஹலோ எப்டி இருக்கீங்க ம் நல்லா இருக்கேங்க நீங்க எப்டி இருக்கீங்க
அ நல்லா இருக்கேங்க
ஆ எங்க ரொம்ப நாளாச்சுங்க போன் பண்ணி
ஆமாங்க கொஞ்சோ வேலைங்ளா தோட்டத்துல வேலைங்ளா அதனால போன் பண்ண முடியலீங்க
தோட்டத்துல என்ன வேலங்க
தோட்டத்துல தென்ன மரம் எல்லா இருக்குலுங்க தென்ன மரத்துக்கு இப்ப ஒரம் போட்டுட்டு இருக்கோ அதனாலதாங்க வேல கொஞ்சோ ஜாஸ்தி ஆளுகள கூப்டு வந்திருக்கே நா டெய்லி தோட்டத்துக்கு போயிருவேங்க அதனாலதாங்க உங்கள கூப்ட முடியல
எத்தன தென்னமரங்க வச்சுருக்கீங்க
தென்ன மரோ இப்ப காய்க்கிற மர வந்து துங்க ஒரு எரநூறு மர இருக்கு ங்க இப்போ சின்ன ஒரு ஒரு ஒரு அடுத்த வருஷோ ஒரு ஆறு மாசத்ல இப்டி காய் கொஞ்சோ கொஞ்சோ வந்துட்டு இருக்கு அதுல ஒரு நூத்தம்பது மர இருக்குங்க
ஓ தோட்டமாவே வச்சிருக்கீங்க
ஆமாங்க மூனு ஏக்கரா இருக்கு தோட்டம் ஃபுல்லா
அப்படிங்ளா சேரி சேரிங்க தென்ன மர ஆனா நல்லதுங்க தேங்காய் எல்லா இப்ப நீங்க வெளியில வாங்க வேண்டிய அவசியோ இல்ல தேங்காய் எல்லா நீங்களே உங்கள்டயே இருக்கோ தேங்கா வேணா வாங்கிக்லா
கண்டிப்பாங்க தேங்காய எல்லா நாங்க எப்பவுமே வாங்க மாட்டோங்க தேங்காய எங்க வீட்ல எப்பவுமே தேங்காய் இருக்கு தேங்காய்கு பிரச்சனயே இல்ல எப்பவுமே தேங்கா சட்னி தேங்காய் இல்லாம ஒரு சமயிலே இல்லைனு பாருங்களே
ஆமாங்க தேங் ஆனா தென்ன மரோ வீட்ல இருந்தா ரொம்ப நல்லதுங்க ஏன்னு கேட்டீங்கனா இப்ப தேங்காயோட வெலையு ரொம்ப அதிகோ நம்மளுக்கு வீட்லயே கெடைக்கு இன்னொன்னு பாத்தீங்கனா தேங்கா வந்து நம்மளுக்கு நெறய யூஸுங்க தேங்கானால அ பாத்தீங்கனா எளநி எளநி வந்து அவ்ளோ ஒடம்புக்கு நல்லதுங்க காலையில வெறு வயித்ல குடிக்கிறதுக்கு இப்ப எல்லாம் அதே மாதிரி பாத்தீங்கனா தேங்கா வந்து சாப்பாட்டுக்கு எவ்ளோக் எவ்ளோ சேத்துக்குறோமோ அவ்ளோக் அவ்ளோ நல்லதுங்க ஒடம்புக்கு
ஆமாங்க ஆமாங்க நீங்க சொன்னது கரெக்டு தா இப்ப நாங்க தேங்கா சட்னி நீ தேங்கால் தேங்காதுருவல் தாங்க அதிக அதிகமா தேங்காய எல்லாத்துக்குமே தேங்கா போடுவே நானு தேங்க அரச்சு ஊத்துவேங்க வீட்லயே தேங்காய் இருக்குங்ளா அதனால தேங்கா வெச்சு அதிக சமயலே தேங்காய் வச்சது செய்வே தேங்கா பால் அடிக்கொருக்க காய்ச்சி குடுப்பங்க கொழந்தைகளுக்கு அதுல நெறய புரோட்டின் சத்து நார் சத்து ஆரோக்யமான கொழுப்புகள் அதெல்லா நெறய இருக்குலங்க தேங்காய்ல அப்றோ நாங்க தேங்காய் எண்ணெய் தாங்க அதிகமா யூஸ் பண்ணுவோ தேங்காய் எண்ணெய் நீங்க வந்து வருஷத்துக்கு ஒரு டைம் தேங்காய் கொப்பர தேங்காய் எல்லாம் நல்லா வெயில் காலத்துல காய வச்சு தேங்காய் எண்ணெய காய்ச்சி வச்சுக்கோங்க அதைத்தான் வருஷம் முழுவதும் அதிகமா யூஸ் பண்ணுவோம் சாப்பாட்டுக்கு இதுக்கெல்லாம் தேங்காய் எண்ணெய குழந்தையும் ஊத்தி சாப்பிடுவாங்க அப்புறங்க தென்னம்மரத்தை வந்து நம்ம கற்பக விருச்சன்னு கூட சொல்லாங்க நிறைய அதுல பயன்பாடு இருக்குது நீங்க சொன்ன மாதிரி இளநீர் வந்து நாங்க குழந்தைங்க வந்து வெயில் காலத்துல மட்டும் டெய்லி குடிப்பாங்க எங்களது பாதி மரம் ரொம்ப உயரமா இருக்குங்க பாதி பர்ஸ்ட் இவங்க மூதாதையர் வச்சு மரம் கொஞ்சம் அப்பறம் அவங்க அவங்களோட குழந்தை அவங்களோட குழந்தை மாத்தி மாத்த ரொம்ப வரு ஒரு நூறு வருஷத்துக்கு மேலயும் கூட தென்னை மரம் இருக்குமுலங்க அந்த மாதிரி ஒவ்வொரு வகையிலும் மரம் இருக்கு நாட்டு மரம் அப்புறம் இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி மரம் எல்லா மரமும் கலந்து வச்சு வச்சிருக்கோங்க நாங்க அப்புறம் இளநிக்கு ஒரு மரம் இருக்குங்க இளநி மட்டும் தான் காய்க்கும் அது அதிகமா காய் விட மாட்டாங்க இளநிக்கு மட்டும் தனிய மரங்கள் இருக்கு அந்த மாதிரி மரங்களும் வச்சிருக்கோம் செவப்புளனி மூணு கலர் இருக்குங்க பச்சை கலரு சிவப்பு அப்புறம் பச்சை சிவப்பு கலந்த மாதிரி ஒரு கலரு அந்த மூணு வகையான தேங்காய் வருங்க அந்த மாதிரி நீங்க பாத்துருக்கீங்களா
ஆஹ் ஆமாங்க எங்க வீட்டுல தோப்பல்லாம் இல்ல நாங்க வீட்லயே மூணு மரம் வச்சிருக்கோம் அதுல பாத்தீங்கன்னா ஒரு மரம் வந்து பாத்தீங்கன்னா செவலனி செவ்வ எங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா காய் ரொம்ப நாள் காய்க்கவே இல்லங்க அப்புறம் என்னன்னு பாத்தா தண்ணி வந்து நாங்க சும்மா ஒவ்வொரு குண்டாலல தான் விட்டுகிட்டு இருந்தோம் அதுக்கு அந்த தென்னைமரத்துக்கு வந்து தண்ணி பத்தலை அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்க பைப்ல தண்ணி கொஞ்சம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தண்ணி பாய்ச்சுனதுக்கு அப்புறம் அந்த தென்னை மரத்துக்கு தேவையான தண்ணி கெடைச்சதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எங்க வீட்ல நெறய நிறைய தேங்காய் காய்க்கிதுங்க அப்புறம் பாத்தீங்கன்னா தேங்காயல நிறைய பெனிபிட் இருக்குங்க இந்த நல்ல கொழுப்புகள் வந்து தேங்காயல நிறைய இருக்கு இந்த அவக்கோடான்னு சொல்லி ஒரு பழம் இருக்குங்க அந்த பழம் பாத்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு நல்ல கொழுப்புகள் ந நிறைய நல்ல கொழுப்புகள் நிறைய உள்ளது வந்து அந்த பழம் அந்த பழம் வந்து பார்த்தீங்கன்னா இங்க நம்ம சாதாரண பகுதிகள்லாம் கிடைக்காது மலைப்பகுதி ஊட்டி நீலகிரி இந்த மாதிரி பகுதியில தான் கிடைக்கும் அதுவும் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் கிடைக்கும் அதோட அம்மா காசும் பணமும் பாத்தீங்கன்னா அமௌண்ட் அதிகம் அதுக்கு அது அந்த பழத்துல இருக்க
ஹலோ
வான் வாங்குறது பாத்தீங்கன்னா அந்த பாதி விலைக்கு வந்து நம்ம தேங்காய் ஒரு தேங்காய் வாங்கனும்னா அந்ததுல உள்ள நல்ல கொழுப்பு விட்டமின் ஈ இந்த சத்து எல்லாமே தேங்காய்யில இருக்குங்க
ஓ செரி செரிங்க அந்த அந்த பழத்தோட இது வந்து இதுல இருக்குன்னு சொல்றீங்களா செரி செரிங்க என்னதுங்களா தேங்காய் வந்து வயிற்று புண்ணுக்கு வந்து இந்த தேங்காய் காலைல எழுந்துருச்சு வெறும் வயித்துல சாப்பிட்டா வயிறு புண்ணு சரியாகும்ன்னு சொல்லுவாங்க நீங்க சொன்ன மா நிறைய பெனிபிட் இருக்குங்க தேங்காய் மரத்தில் தேங்காயில் மட்டும் இல்ல தேங்காயட அதோட பயன்பாடும் பார்க்கும்பது ரொம்ப அதிக பயன்பாடுங்க அந்த ஓல அந்த ஓல வந்து வெட்டிட்டு வீ வீடு கட்டுற அதாவது கூரை பின்ன்றறதுக்கு சின்ன சின்ன சாலையல்லாம் போடுவாங்கங்கள அதுக்கு அப்புறம் வெயில் காலத்துல சிமெண்ட் சீட்டு வீடா இருந்துச்சுன்னா அந்த ஓலைய மேலே போட்டுட்டோம்னா அந்த கூலிங்கா இருக்கும் அந்த மட்டை வந்து விறகா பயன்படுத்தலாங்க அப்புறம் அந்த தேங்காய் உடைச்சிட்டு தேங்காய் தொட்டியும் கூட இருக்குங்க அதையும் கூட விறகா பயன்படுத்துறாங்க அந்த தேங்காய் உரிச்ச உறுசீட்டு நார் இருக்கும் பாருங்க அது பல வகையில் பயன்படுங்க அது ஒரு தொழிற்சாலைகள ஆரம்பிச்சு கயிறுத்தக்கிறது அப்புறம் அந்த மஞ்சி வச்சு நம்ம செடிகால்லம் வைக்கிறும்பாருங்க செடிகளுக்கு உரமா அதிகமா எக்ஸ்போர்ட் பண்றது அதெல்லாம் வந்து ஏற்றுமதி பண்றதெல்லாம் அந்த மஞ்சங்க வந்து சின்ன சின்னத மிஷின் போட்டு அரைச்சு பொடி பண்ணி அது செடி வைக்கிறதுக்கு மண்ணுக்கு பதிவாக இதை பயன்படுத்துறாங்க அத பத்தி உங்களுக்கு தெரியுங்களா மண்ணுக்கு பொதுவா பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அதே மாதிரி தேங்காய் வந்து உங்களுக்கு முக அழகுக்கும் கூட தேங்காய் பால் எல்லாம் எடுத்து முகத்துக்கு போடுறது முடி வளர்ச்சி இந்த மாதிரி அந்த மாதிரி ப அது தெரியுங்களா உங்களுக்கு
ஆஹ் ஆமாங்க நீங்க சொல்ற மாதிரி தேங்காய் மரத்துல இருந்து எல்லாம் தேங்காய் மரத்துல இருக்கற ஒவ்வொண்ணுமே வந்து ஆஹ் நம்மளுக்கு பயனுள்ளத தான் இருக்கு இன்னும் நீங்க சொன்னீங்கல்ல தேங்காய் அந்த தொட்டி இருக்குல்லங்க அந்த தேங்காய் தொட்டில வந்து இப்ப வந்து அந்த தேங்காய் தொட்டிய கூட முன்னல்லாம் வந்து நம்ம அடிப்பறிக்கதான் வச்சுக்கோம் இப்ப காசுக்கு வாங்குறாங்க அதுல வந்து இப்ப ஏதோ தயாரிக்கிறாங்களாமா அதனால ஒரு ஒரு கிலோ தொட்டியே இவ்வளோக்குன்னு சொல்லி காசுக்கு வாங்குறாங்க அதே மாதிரி நீங்க சொல்ற மாதிரி அந்த தேங்காயோட அந்த மட்டையில இருந்து வர்றதுல வந்து கயிறு சணல் தயாரிக்கிறாங்க அதுவும் தெரியுங்க அப்புறம் இன்னொன்னு என்னன்னாங்க தேங்காய் நீங்க சொல்ற மாதிரி வயிறு புண்ணுக்கு நல்லது இன்னொன்னு பார்த்தீங்கன்னா இந்த விட்டமின் டி குறைபாடு எல்லாம் சரி பண்ணுது அப்புறம் அ கருமுட்டை வளர்ச்சிக்குமே அஹ் அ இந்த தைராய்டு பிரச்சனை உள்ளவங்களுக்கு வந்து தேங்காய் அதிகமா சேர்த்துக்கிட்டோம்னா அந்த தைராய்டு அந்த ஹார்மோனை வந்து அதிகமா இரு அதிகமா சுரக்குது தைராய்டலயே ரெண்டு வகை இருக்கு அதிகமா சுரக்கறது ஒண்ணு கம்மியா சுரக்கறது ஒண்ணு அதுல அதிகமா சுரக்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சமைக்கிறதுல இருந்து காலையில டிஃபனே வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் ஒரு மூடி சாப்பிட்டோம் அப்படின்னா தொடர்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தனா அந்த தைராய்டு சரியயிரும்ன்றாங்க அதே மாதிரி பா்த்தீங்கன்னா தைராய்டு இருக்கவங்களுக்கு சாப்பாட்டு வந்து இப்பெல்லாம் நம்பலாம் வந்து கடல எண்ணெய் நல்லெண்ணெய் இப்படி சேர்போம் ஆனா அவங்களுக்கு சாப்பாடு செய்யறதே தேங்காய் எண்ணெய் சாப்பாட்டுல யூஸ் பண்றாங்களோ அந்தளவு அந்த தைராய்டுடோ இது தைராய்டு கம்மியாயிரும்அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முடி வளர்ச்சி தேங்காய்ண்ணா ரொம்ப நல்லதுங்க கேரளா சைடு எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அந்த கேரளாவில உள்ள பெண்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா முடி நல்லா இடுப்புக்கு கீழே இருக்கும் அதுக்கு காரணம் என்னன்னா அவங்க சாப்படுற எல்லாம் நம்மல்லாம் வந்து மத்த எண்ணெய எல்லாம் யூஸ் பண்றோம் ஆனா அவங்க வந்து மத்த எல்லாத்துக்குமே சமைக்கிறதுல இருந்துஹ குழம்பு தாளிக்கிறதுல இருந்து பலகாரம் செய்யறதுல இருந்து எல்லாமே வந்து தேங்கண்ணயை தான் யூஸ் பண்ணுவாங்க அதனால தான் அவங்களோட முகமும் ரொம்ப பொழிவா இருக்கும் முடியும் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு அடர்த்தியா இருக்கும் அதே மாதிரி அவங்க வந்து எல்லா நாளுமே தலைக்கு என்ன வச்சிருப்பாங்கங்க தேங்கா எண்ண உங்களுக்கு தெரியுங்களா
ஆமாங்க நீங்க சொன்னதுக்கு கரெக்ட்தா அவங்க வந்து எப் எப்புமே தேங்காயெண்ண வெச்சது தா அதிக தேங்கா எண்ணதா ஃபுல்லகொழந்தைக்கு ஒடம்புக்கு தேய்ச்சு குளிக்குறதுல இருந்து எல்லாமே அதிக பயன்பாடு அவுங்கதாங்க பயன்படுத்துறாங்க தேங்கா தேங்காய் எண்ணெய தேங்காயுமே அப்புறோ நீங்க சொன்னீங் எங்க வீட்ல தேங்கா வந்து ரொம்ப காய்க்கில அ தண்ணி விடாதனாலதா அப்டி காய்க்கலின் சொன்னீங்கள நீங்க என்னென்ன ஒரம் போடனுன் சொல்ற கேளுங்க நீங்க வந்து மாட்டுத்தொழு ஒரோ இருக்குளங்க அத போடுங்க ஒரு மரோ பெரிய மரமா இருந்துச்சுன்னா ஒரு பத்து சட் டி அந்த மாரி போடணு போட்டுட்டு நீங்க தேங்கா குறும்பயெல்லா மரத்துல காய நெறைய புடிக்காம குறும்பயெல்லா கீழ விழுகுற மாரி இருந்துச்சுன்னா உப்பு கல்லுப்பு அந்த மாரி இந்த ஒரத்த போட்டு கல்லுப்பு மேல போட்டீங்கன்னா அந்த ஒரோ வந்து சீக்கிரமா மக்கிருங்க மக்கிட்டு உங்களுக் டு தென்ன மரத்துக்கு தேவையான சத்து ஃபுல்லா கெடச்சுரு வருஷத்துக்கு நீங்க கொஞ்சோ மரோந்தான் சொல்றீங்க அடிக்குறது தட்டுச்சுனா ஆட்டுத்தொளுவு உரம்மு மாட்டுத்தொளுவு உரம்மு அடிக்குறது கெடைக்கும் போது போட்ருங்க போட்டீங்கன்னா சத்து தேவையான சத்து ஃபுல்லா அதுலயே கெடச்சுருங்க அப்புறோ தண்ணி விடணுங்க நெ நெறையா அந்த ஒரோ குடுத்தீங்கன்னா தண்ணி நெறையா விடணு அப்புறோ உங்களுக்கு வெயில் காலத்துல வந்து உங்களுக்கு தண்ணி பற்றாக்குறை ஏற்பட்டுச்சுன்னா நீங்க வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு ஒருக்காவது தண்ணி குடுத்துரனு தண்ணி குடுக்காம இருக்கவே கூடாது ஒரம் குடுத்தப்போ ரொம்ப ஜாஸ்தியா தண்ணி குடுக்கணுங்க அப்புடி குடுத்து பாருங்க ஒரங் குடுக்கங்க குணத்தீங்கன்னா நெறையா காய் வருங்க
சேரிங்க நா இனி அது மாரி ட்ரை பண்றங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா வீடு இப்ப நம்மல்லா இப்பதா வந்து கட்டடோல்லா கட்றோ அந்த காலத்துலயெல்லா வந்து இந்த தென்ன மரத்தாலான கீத்துலதா பண்ணிருப்பாங்க வீடு அதுதா கூர வீடுன்ஸ் சொல்லுவாங்க ஆனா இப்ப இருக்க இப்ப வந்து எங்கயோ ஒரு எடத்துலதா அந்த வீடு பாக்க முடியுது அந்த வீட்ல பாத்தீங்கன்னா சுத்தமாவே வெயில் தெரியாது நல்ல குழு குழுன் இருக்குங்க அ அந்த கூர வீட்ல இருந்தா எந்த அந்த ஒடம்பு கூலிங்க்கு நம்மளுக்கு எந்த நோயுமே வராது இல்லங்க
கண்டிப்பாங்க தென்னமரத்த பத்தி பேசுனா பேசிட்டே போலாங்க சேரிங்க எனக்கு கொஞ்சோ வேல இருக்குங்க வெச்சுட்டுங்களா
ஆ சேரிங்க